கேக்குதா உங்களுக்கு
கேக்குது உங்களுக்
ஆ கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே நீங்க
ம் நா நல்லா இருக்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்
ம் வீட்ல எல்லாமே நல்லாருக்காங்க.
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க சொல்லுங்க என்ன சாப்பிட்டீங்க?
நா பரோட்டா சிக்கன்
அப்டியா மதியம் பொரோட்டா சாப்ட்டீங்ளா? அப்டியா வீட்ல செஞ்சீங்களா எப் ப்டி அப்டியா செரி செரி என்னக் ஆ சாட்டர்டே சண்டேன்னா ஹாலிடேயா உங்ளுக்கு
இல்லல்ல உண்டு இன்னைக்கு லீவ் இன்னைக்கு இப்ப வந்துட்டே இப்பதா வந்தே வீட்டுக்கு அதா டயடா இருந்துச்சு.
செரி செரி ம் அப் ஆ நானு சாப்ட்ட எங்க வீட்ல இன்னைக்கு வந்து மீன் கொழும்பு மீன் வறுவலு கோவக்கா பொரி யல்லு
மீனுக்கு கோவக்கா பொரியலா
இல்ல மீன் வறுவலு கோவக்கா பொரியலு சைட் ட்ல எதாவ்து எங்க வீட்ல வந்து நாங்க ம் எதாவ்து த காய் ஆமா காய்கறிகள் எதாவ்து பொரியலு அந்த கூட்டு இல்லன்னா எதாவ்து வெஜ்ஜு சாப்புறது அது வந்து எங்க வீட்ல மாமனார் மாமியார் ரெண்டு பேருக்கு சுகர் இருக்கு. அதனால நம்ம அதிகமா கோவக்கா சமைக்கறது வீட்ல
கோவக்கா சாப்ட்டா சுகருக்கு நல்லதா? முன்னல்லா வந்து எங்க அம்மா கோவக் கா வந்து வெட்டிட்டு அத எ க காய வச்சிருவாங்க அவவச்சு வத்தல் மாரி பண்ணி வத் த்தல் பண்ணிடுவாங்க வத்தல் பண்ணிட்டு பொறிச்செடுப்பாங்க ஆமா நீங்க அத கு குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க நல்லா மெல்லிசா கட் பண்ணிட்டு வெயில்ல காய வச்சிடுங்க. வெயில்ல காய வச் சிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வத்தல் கொத்தவ்ரங்கா வத்தல் பாத்தீங்க அப்பதான பொரிக்கிறதுக்கு
செரி செரி எனக்கு ஆ வத் ஆ நம்ம வத் தெல்லா அது என்ன சொல்றது அரிசியில போடுவாங்கள அரிசி ஜவ் அரி அதுல போட்டுதா தெரியு வேற எதுலயு எனக்கு அவ்ளோவா தெரியல எங்க வீட்டுல வந்து பச்சரிசி முறுக்க வெப்பாங்க
ஆமா
போடுவாங்க எங்க மாமி அது மட்டு தா தெரியு மித்தது எல்லா நாங்க அவ்ளோவா செய்றது இல்ல
இல்லல்ல இது வந் இது வந்து இந்த வத்த கொழம்பு போடு வோல வத்தல் அதெல்லா நம்ம நம்மளே வீட்லயே செஞ்சு காய வெப்போல அது மாரி இந்த கோவக்காவயு இது மாரி காய வெச்சு டப்பால போட்டு வெச்சுருவாங்க எதா சாப்பாட்டுக்கு வந்து கொஞ்ச எண்ணெய்ல போட்டு பொறுச்சு எடுத்துப்பாங்க நல்லா ரொம்
அப்டியா செரிங்கப்பா நா அதிகமா இருந்தா பண்ணி பாக்குற
ம் நானு இங்க ஊர போட் க்கு போது நீங் கொஞ்ச உப்பு போட்டுக் கோங்க எங்க அம்மா உப்பே போடாம வெச்சனால கசப்பாருக்கு அதனாலே எனக்கு கோவாக்காங்கரது புடிக்காம போயி
சேரி சேரி நம்ம கொஞ்சோ உப்பு சேத்துட்டு கொஞ்சோ உப்பு சேத்துட்டு அதுக்கப்பறமா காய போட்
நல்லா காய போட்ருங்க ஒரு நாலஞ்சு நாள் காஞ்சதுக் அப்பறோ அந்த மொ மொரு மொருன்னு வந்ததுக்கப்றோ டப்பால போட்டு வெச்சுட்டு நீங்க எப்போ சாப்பாடுக்கு அப்பளத்துக்கு பதுல இது யூஸ் பண்ணி சா
ஆமா ஒரு என்ன சொல்றது தயிர் சாதோ அந்த மாரி செஞ்சா அதுக்கு நல்லா இருக்கும்ல இது
நல்லாருக்கு நல்லாருக்கு
ம் சேரிங்க அப்ப நா ஒ ஒரு நாள் கண்டிப்பா ட்ரை பண்ற இப்போ வந்து அதிகமா கோவாக்காய் இருக்கு மார்க்கெட்லல்லா அதனாலதா அதிகமா எடுத்துட்டு வராங்க ம்
எங்க வீட்ல வந்துட்டு அம்மா என்ன பண்ணுவாங்க அவுங்க பண்ணாலே புடிக்காது அப்டியே பச்சையாவே எடுத்துருவாங்களா அதனால கோவக்கா பாத்தாலே புடிக்காது ஒரு நாள் ரொம்ப சூப்பரா செஞ்சுட்டாங்க அதுல இருந்து டேஸ்ட் ஒட்டிருச்சு
அப்டி ஆமா நல்லா இருக்குது ஆமா அ கோவக்கா பொரியல் வச் த கூட எங்க வீட்ல வந்து அ என்ன சொல்றது ஆம்பளைங்க எல்லா சாப்படுறதுல்ல லேடிஸ் தா நம் நம்ம தா நம்ம பொரியல்லா செஞ்சா விரும்பி சாப்டுறோ இந்த ஜென்ஸ் வந்து அது என்ன சொல்றது எது எறைச்சி இருக்கோ அது மட்டுதா சாப்டுறாங்க எவ்ளோ டேஸ்ட்டா இருந்தா கூட அது வந்து டேஸ்ட் பண்ணவே மாட்றாங்க சாப்புட்டு பாருங்க சாப்டுங்க ஒடம்புக்கு நல்லது நம்ம நல்லதுக்கு தா சொல்லி நம்ம பண்றோ கூட ஒரு காய்கறி சாப்ட்டு ஆகணு நல்ல ஒடம்புக்குன்னு சொல்லி நம்ம செய்றோ ஆனா கூட அவங்க வந்து ஏத்துக்கறதே இல்ல கூட எடுத்துக்கறதே இல்ல அது சாப்டுற டைம்ல
ஆமா அத சொல்லுங்க
ம் எது எறைச்சி இருக்கோ அத மட்டு சாப்ட்டுட்டு ஏந்துறாங்க சாப்டுங்க சாப்டுங்க சொல்லி செஞ்சு நம்ம உக்காந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன் சொன்னா கூட கெஞ்சிட்டே இருக்கிற மாரி இருக்கு சாப்பிட மாட்றாங்க
ஆமா ஆமா அதுக்கப்றோ அவங்களுக்கா
ஆமா டேஸ்ட் ஆமா அ அவங்களுக்கா தோணுச்சுன்னா எடுத்து போட்டுப்பாங்க நம்ம சொல்ல சொல்ல நம்ம ஃபோர்ஸ் பண்ண பண்ண எடு க்கறதே இல்ல எடுத்துக்கோங்க ஒடம்புக்கு நல்லதுன் இல்ல எங்க வீட்ல வந்து தினோ நான் வெஜ்ஜு கண்டிப்பா இருக்கு அ எப்டிதா நான்வெஜ் இல்லன்னா சாப்பாடே சாப்ட மாட்டாங்க எங்க வீ
அப்டியா எங்க வீட்ல எல்லா அப்டியே ம் வீக்லி ஒன்ஸு இல்லாட்டி ரேறா அம்மாங்க தோணுச்சுன்னா மீன் எடுத்துட்வந்து சமைப்பாங்க
அப்டியா எங்க வீட்ல டெய்லி எதாவது எறச்சுருந்துரு இந்த மட்டன்னு ஆமா மட்டனோட ஒரு பார்ட்ஸ் இருக்குல்ல ஆமா ஈரல்லு ஈரல்லு கி ட்னி அ இல்லனா பிரெய்ன்னு இந்த மாதிரி போ டீ இல்லனா எதாது செய்வோ இல்லனா ஃப் மீனு வறுவல் இல்லனா எறால் ஏதாது வச்சு போட்டு காய்கறில
எங்க ஃப்ரெண்டு வீ்ட்ல அவ்ளதா நான்வெஜ்தா டெய்லி மோஸ்ட்லி நான்வெஜ்தா இருக்கு ஒரு நாள் அவுங்க அம்மா செஞ்சு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வருவா ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறத்துக்கே
ஆமா எங்க வீட்லலா இறைச்சி இல்லனா என்ன சொல்றது என்னதா சமைச்சு வச்சுருக்கீங்னு சொல்லி வீட்ல கேப்பாங்க நான்வெஜ் இல்லனா வீட்ல செஞ்சு அது எறால் இருந்தா கூட அது எறால் கூட மதிப்பு இல்ல மீன் ஏதாது வறுத்து வெக்கணு இல்ல அது மட்டன் இது இல்லனா சிக்கன் ஏதாது வெச்சனா நம்ளுக்கு என்ன சொல்றது ஒரு சாப்புட்ற சாப்புட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா சாப்புடுவாங்க இல்லன்னா சாப்பிட்றதே இல்ல என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீங்க சாப்பிட சொல்றீங்கன்னு சொல்லி எழுந்து போயிடுவாங்க
சாப்ட மாட்டாங்க நான்வெஜ் இருந்தா
ஆமா அது நான்வெஜ் இல்லாம சாப்புட்ற டைம்னா அது வந்து என்ன சொல்து புளி சாத அந்த மாதிரி எப்பாது வீட்ல எல்லாருக்கு ஆச வருதுன்னா புளி சாத வப்போ அதுக்கு கூட என்ன சொல்றது முட்ட பொறிச்சு வெக்கணு அவுச்சு பொறிச்சு வெக்கணு மசாலா போட்டு அ அது இல்லனா கூட உருளக்கெழங்கு பொரியல் மாறி வெச்சு வெச்சுணு அதுக்கு அவிங்க முட்ட இருந்தாதா சாப்பிடுவாங்க
அப்படியா எங்க அம்மாலா வந்து இந்த வெள்ளிக்கெழம சனிக்கெழம அப்புறமேட்டு செவ்வாய்கெழமல்லா நான்வெஜ் நான்வெஜ் எடுத்துட்டா அவ்ளோதா எனக்கது ஏ எடுத்தீங்க இன்னைக்கு வேற ப்ரதோஷோ நீங்களா எடுக்காது ங்க அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க நா சாப்ட வந்துட்டே அதா வெளிலயே வீட்ல சமைக்கக்கூடாது அப்டினு சொன்னாங்க நா வெளிய எனக்கு எனக்கு வந்து ஒருத்தர் டேஸ்ட் ஒட்டிகிட்டு இப்பலா வெள்ல சாப்ட சாப் டெய்லிக்கும் சாப்ட்டு சாப்ட்டு பிரியாணி இந்த பரோட்டால்லா சாப்பிட் தா அது பழக்குட்ருச்சு எனக்கு நீங்க வந்தா ரச வச்சிருக்காங்க வீட் ல ரசமு பீட்ரூட் பொரியலுமா அது என்னகாடே காம்பினேஷன் ப
ஆமா பீட்ரூட் பூட்ரூட்டு என்ன சொல்றது பீட் விட்டுட்டு வந்து கூட்டு மாதிரி செஞ்சு கூட ரச வச்சா ஓகேதா ஆனா நம்ம வந்து நான்வெஜ் சாப்ட்டு சாப்ட்டு பழக்க ஆய்ச் அதுக்கப்றமா அது சாப்புட்றத்துக்கு ஒரு நிறைவா இருக்காது
ம் புளிக்கொழம்புக்கு பீட்ரூட்டுனா கூட ஓகே அது காரத்துக்கு இது நல்லாருக்கு ரசத்துக்கு போயி பீட்ரூட்டு வச்சிருக்காங்க அந்த ரசம் சாம்பார் இருக்கெல்லா வச்சாலேன்னா சாப்பிடவே மாட்டே சுத்தமா அந்த பக்கமே போமாட்டே அதுவு பீட்ரூட் அந்த ஸ்மெல்லே எனக்கு ஒத்துக்காது பீட்ரூட் ஸ்மெல்லே
அப்புடியா ஆமா சில பேருக்கு அந்த பீட்ரூட்ல எதாது ஒரு மாதிரியா வாச ன வருதுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்லயு இருக்காரு அ என்னோட கொலுந்தனாரு இருக்காரு அவுங்ளுக்கு அப்டிதா இந்த பீட்ரூட் எடுத்தாலே அவுங்ளுக்கு ஒரு மா திரியா வாசன வருது வாசன வருதுன்னு சொல்லியே சாப்பிடவே மாட்டாரு
அது ஒரு மாரி வாம்ல ஜூ ஜூஸ் குடிக்கலான்டு நா ஒ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேரட்டு ஜூ ஸூ பீட்ரூட் ஜூஸூ எப்டியோ குடிச்சிட்டே கேரட் கூட அப்டியே கஷ்டப்பட்டு குடிச்சிட்டே ஆனா பீட் பாருங்க கொஞ்ச நானு மூக்கு பொத்திதா குடிப்பே பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா மட்டு அப்டியுமே ஒரு ஒன் ம் ஆமா ஆமா ரெண்டு மண்நேரத்துக்கு நா வாமிட் ம் சுத்தமா புடிக்காது இந்த பீட்ரூட்ட நெனச்சாலே
நம்ம இது குடிச்சீங்கனா இன்னு நம்ளால அது குடிக்கவே முடியாது
ஆமா ஆமா
கொஞ்ச நம்ம குடிச்சே ஆகணும்னு சொல்லி நம்பளே விருப்பப்பட்டு குடுச்சா அது வந்து நம்பளுக்கு ஸ்மெல் தெரியாது நம்ம புடிக்காம எடுத்துக்கிட்டா அது நம்மளுக்கு ரொம்ப ஸ்மெல்லாவு வரு
ஆமா ஆமா அத சொல்லுங்க ம் நைட்டுக்கு என்ன சமைப்பீங்க
இன் நைட்டுக்கு வந்து மீன் கொழம்பு இருக் க்குல இட்லி தோச அந்த மாரி செஞ் ஆமா நைட்ல வந்து நாஸ்டா தா மோஸ்ட்லி எப்பாது நாஸ்டானா நம்மளுக்கு தோசை இட்லி சேமியா மக் க்ருனி ஆ சப்பாத்தி அந்த மாதிரி எதாவது செஞ்சுக்குறது ஆ வீட்ல எல்லாரு வந்து சாப்டு சாப்ட்டு சாப்ட்டு பழக்கம் படுத் நாங்க இப்போ வந்து சாப்பாடு சாப்பணுமான் கேக்குறாங்க வீட்ல நைட்ல சாப்பாடு வச்சா ஆமா ஆமா தோசை இட்லி சப் பாத்தி அந்த மாதிரி டிப்ரெண்ட் டிப்ரெண்டா வைங்கன்னு சொல்லி சொல்றாங்க
ஆ சேரி சேர் ஒரு ஒருத் தொவுங்கிட்டையு ந நெறைய புது ஒரு ஒரு ஃபேமிலியுமே ஒரு ஒரு விதமா இருக்கா கேக்குறப்போ நமக்கு நெறையா பேத்துக்கு நெறைய டிஷ்லா கத்துக்குறே அது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாரி சொன்னாங்களா நா அந்த மாரியே ட்ரை பண்ணி பாத்தே நீங்க சாதம் வடிக்கும் போது ஆ உப்பு போட்டு சாப் சமைப்பீங்ளா சாதம் னுப்புடியா நா இப்பதா தெரிஞ்சுகிட்டே இப்ப ரெண்டு மூணுநாளா நா அப்டி சமைச்சுட்ருக்கே
அப்புடியா கண்டிப்பா நம்மெல்லா வந்து சாதத்துல உப்பு போட்டுதா வடிப்போ ஆமா அது சில பேரு வடிக்கிறதுல்லனு நானு நீ கேட்டிருக்கே யா நம்ம வீட்லெல்லா சாதத்துல உப்பு ஒரு நாள் கூட மறந்துட் த நம்ம எப்பயாவது வச்ச டைம்ல மறந்துட்டா அதே திட்டு வாங்குவோ அது எப்டின்னா நம்ம வெக்குற கொழம்பு சாப்பாடுல சேராதுன்னு சொல்லுவாங்க அதுல ஆமா டேஸ்டு அது கரெக்ட்டா வராது நம்ம சாப்பாடுல உப்புட் போடலென்னா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பாவது ஒரு தடவ நம்ம மறந்துட்டாலே அதுவே ஒரு திட்டு வாங்குற மாதிரி ஆயிடு
ம் நாங்கல்லா உப்பே போட மாட்டோ சோத்து அப் அப்பையிலந்தே உப்பு போட்டுட்டு நாங்க அந்த சாதத்துக்கு உப்புங்குறது இங்க நாங்க யாருமே இப்டி பண்ண மாட்டோ ட்டோ சோ இப்ப நா கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருக்கேன்னா நல்லா இருக்கு சாப்புட்றதுக்கு
ஆமா அது உப்பு போட்டு நம்ம வடிக்கிற டைம்ல என்ன ஆகுது துனா உங்களுக்கு நம்ம எந்த கொழும்பு செஞ்சா கூட அதுல போ போட்ற சால்ட்டு மசாலா எல் எல்லாமு நம்மளுக்கு வந்து ரை ரைஸ்ல நல்லா இ மிக்ஸ் ஆய்ட்டு நம்ம சாப்புட்றது வந்து நல்லா டேஸ்ட் டா இருக்கு இன்னு நம்ம உப் ப்பு போடாம சாப்பாடு வடிச்சு சாப்ட்ற டிஃப்ரன்ஸ்ஸு உப்பு போட்டு சாப்பாடுக்கும் நம்மளுக்கு நல்லா டிஃப்ரன்ஸ்
ஆமா வீணா போகவு இல்ல ம் ம் ரொம்ப நாளுக்கு நல்லாவு இருக்குது தண்ணியெல்லா கால்ல வடிச்சோனா நைட்டுக்கு வந்து தண்ணி ஊத் தண்ணியா ஆயி ஆகிடுது சாதோ
அப்புடியா அப்புடியா அ இந் இந்த வெயிலுக்கு வந்து அந்த மாதிரி ரி அதிகமா ஆயிடுது இப்
ஆமா
காலையில வடுச்சா அது ஈவி்னிங் வரைக்கு சாப்பாடு கெட்டு போயிடுது நம்மளுக்கு ஆ
குக்கர்ல வப்பிங்
இல்ல இல்ல வடிக்க வந்தா ம் குக்கர்லெல்லா சாப்புடவே மாட்
ஆ ஆ சேரி சேரி
ம் அதெல்லா குக்கர்லென்னா நீங்க பாப்பாக்கா வச்சீங்கன்னு கேப்பாங்க
ஆ ஆ கொழந்தைங்களுக்கெல்லா குக்கர்ல வச்சு குடுத்துருவீங்ளா
அது நம்ம சின்ன வயசுல ஆமா சின்ன வயசுல மசிச்சு சாப் புடுறதுக்கு அவுங்களுக்கு வந்து நம்ம எதாவது கேரட்டு பீட்ரூட்டு் கொஞ்ச சிறுபருப்பு போட்டு நம் கொஞ்ச மஞ்சத்தூளு உப்பு கொஞ்ச சேத்து நம்ம ஆமா பருப்பு சாதம் மாதிரி அவுங்களுக்கு பழக்கு பண்ற ந்த டைம்ல நம்ம அந்த மாதிரி செஞ்சு குடுப்போ அது மாதிரி செஞ்சுட்டீங்களான்னு சொல்லி கேப்பாங்க நம்மல்லா வெக்குறது இல்ல குக்கரா குக்கர்லெல்லா சாப்பாடு ரொம்ப அதுக்காக ரேர் தா அந்த மாரி நம்ம செய்றது ம் நம்ம வீட் வீட்லலா எல்லாருக்கு வந்து சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கணு
ஆமா அது மாரினா எங்க அம்மாக்கு கொலைஞ்சிருந்தா அவ்ளதா சாப்டவே மாட்டாங்க ஆனா அவங்க கொலைச்சாங்கனா நாங்க சாப்ட்டு ஆவனும்னுகிற மாரி சொல்லுவங்க நா அதா தெரியாம வடுச்சிட்டே அப்டினு சமாளி
ஆமா ஆமா நா என்ன சொல்றது பெரியவங்க செஞ்சுட்டே தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அது அது வந்து அப்படியே மறைஞ்சுடுவாங்க நம்ம செய்றது இம்னுதா எல்லாரு வந்து நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி
ம் அம்மா அப்டியே த்து சமாளிச்சிட்டுவா தெரிய மறந்துட்டே அது இதுன்ன சொல்லி சமாளிச்சுடுவாங்க அம்மா
ஆமா நம்ம செஞ்சாதா அது வந்து தப்பா தெரியு ம் சரிங்கப்பா
ம்
உங்கிட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சி இருந்தது ம் ம் நன்றி வணக்கம்
அ வ்